கேக்குதுங்
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்லா கேக்குதுங்ளா
ஆ ஹலோ கேக்குதா
கேக்கு கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா ஹலோ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதுங்லா நல்லா கேட்கதுங்லா நல்லா இருக்கீங்லா ஆ நல்லா இருக்கீங்லா நல்லா இருக்கே சாப்பிட்டீங்லா ம்
இப்பதா சாப் நீங்க
நானு சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்லா
ஆ இப்பதா சாப்ட்டு முடிச்சே
சேரி சேரி செரி
ஓகே ஓகே
அ சொல்லுங்க இன்னைக்கு எந்த தலைப்ப பத்தி பேசலாம்
எனக்கு எது இருந்தாலு ஓகே நீங்ளே சொல்லுங்க என்ன பேசலான்ட்டு
ஆ உங்களுக்கு பா புக்ஸ் படிக்கிறது ரொம்ப புடிக்குமா புத்தகம் படிக்கிறது
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கு வீட்ல நெறைய புக் இர்க்கு
ம் எந்த புக்க ரொம்ப விரும்பி படிப்பீங்க
நானா நா வந்து பாத்தீங்கன்னா ஆ ஸ்டோரிஸ் புக்ஸ் அதா கத புக்குங்க அதா பாத்தீங்கன்னா நெறைய தமிழ் சார்ந்த புக் புத்தகோல்லா நிறைய இருக்கு பாத்தீங்களா அது மாரி புத்தகத்த படிக்க நெறைய படிப்பே
எப்டி மன்னர்கள் காலத்தது இத பத்தி படி
வர்லாறுன் இல்ல ஆ கரெக்ட்டு வரலாற் தா அதாவ்து எப்டி சொல்றன்னா நம்போ தமிழ் எ எழுத்துக்கள் சங்கம்லா இருக்கல்ல அத பத்தி படி க்கலா அத பத்தி படிப்பே அப்பறோ ஆங்கிலம் புத்தகோ நெறையா படிப்பே
நெறைய படிப்பீங்க நாவல்ஸ் எல்லா நெறைய படிப்
ஆமாண்ணா ஏனா ஆ நம்போ தமிழ் அதுமாரிலா படிச்சோன்னா இன்னு நல்லாருக்குன் சொல்லுவாங்க அதுனால தா நா அத அதிகமாக படி நீங்க
காண்டி நா அவ்வளோ படிச்சதில்ல ஆனா வந்து சேங்ப்பா கல்யாண்த்துக்கு மின்னாடி நெறைய படிச்சிரு க்கே இப்ப படிக்கறதில்ல
ஓ டைம் இருக் காது
ம் டைம் இருக்கறதுலே இல்லீங்க நம்மளுடய வாழ்க்கையே ஒரு கதையா தான போய்ட்ருக்கு
அது என்னவோ கரெட்டு தா
ம் ஆமா அதுல உங்கள்க்கு ரொம்ப பிடிச்சமான புத்தகம்னு எதுனாச்சு தெரியு சொல்ல முடியுங்ளா
ப இங் அ ஆங்கிலத்துல இருக்கு
ம் ம்
ஆங்கிலத்ல வந்து ஒரு புத்தகோ இருக்கு இப்போ அது ரொம்ப ஆ நறிய இன்ஸ்டாகிராம் அது மாரி இல்லா நறியா ஃபே ஆ நறியா இது சொல்லீர்ந்தாங்க எ அதாவ்து ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர்ன்ற மாரி அது ஆங்கிலம் பேரு
செஸ்
ரெண்டு நண்பர்கள் சேந்த மாரி ஒரு கத அவ்ங்க எப்பிடி சந்திச்சாங்க எப்பிடி அவுங்க வாழ் க்கைல என்னாச்சி அத எப்டில்லா மாறுச்சின்ற மாரியான கத
ஆ அதனாலயே உங்களுக் அந்த புக்கு புடிக்குமா ரொம்போ
ஆமா அது நல்லாருக்கு அது ஒரு ஆண் பெண் நம்போ அது நம்ம ல் நம்ப ஊர்ல ஒரு விதமா சொல்லுவாங்க பட் அந்த புத்தகோ எப்டினா ஒரு ஆண் பெண் எப்பிடி இருக்கணு எப்பிடி இருந்தாங்க எப்பிடி எல்லா இருக்கறாங்க அப்டின்ற மாரி ஒரு நல்ல புத்தகோ நல்லாருக்கு இது தமிழ்லியு இருக்கு இது தமிழ்ல வந்து தமிழ்லே தனியா நறைய புத்தங்கல்லா இருக்கு இந்த பேர்ல இல்லா ஆனா இதே மாரி கதை கூடயே நறைய புத்தகங்கள் இருக் குது அதெல்லா இன்னு நல்லாருக்கு படிக்க இ இது ஆங்கிலத்துல படிக்கிறத வுட தமிழ்ல படிக்கும்மோது நம்பளுக்கு அர்த்தங்கள் நறைய இருக்கு இப்ப நம்போ ஆங்கிலத்துலன்னா ஒரே வார்த்த தா சொல்லுவோ சா ஒரே வா ஒரே வார்த்த தா நம்ம யூஸ் பண்ணுவோ அ உபயோக்பட்த்துவோ இ்ங் கு ஆங்கிலத்துல ஆனா தமிழ்ல அதே வார் த்தைக்கு நறைய வார்த்தை யூஸ் பண்ணும் அதே அர்த்தத்துக்கு
ஆமா ஆமா ஆமா
ஆமா நரிய அதனால தமிழல்ல படிக்கிறதுக்கு இன்னும் நம்பளுக்கு நல்லா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா இந்த சமுதாயத்துல வந்து ஒரு ஆண் பெண் ஒரு தோழர் ஒரு தோழின்னு போது அது சமுதாயத்துல வந்து அவ்ளவு ஒன்னோ எடுத்துக்க மாட்டாங்க செரியா ஏன் ஃப்ரெண்டுனாலு ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அது கதைகள் மூலியமா நம்ம புரிஞ்சுகிட்டு இது பண்ணும் போது நம்மல வாழ்க்கைக்கு அது ஒரு உதாரணமா இருக்கு இல்லலைங்களா எடுத்துக்காட்டா
கரெக்ட்டு ஆமா அதனால தான் எனக்கு அந் த புத்தகொம் எனக்கு ரொம்ப புடிச்சி போச்சு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வரலாறு கள்லா இருக்கும் அதாவது ஆ நான் சொல் வது ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் எப்டி போய் வணிகம் செஞ்சாங்க
ஆமா
அந்த புக்குல இருக்கும் அதுப்பிற எழுத்துக்கள் நம்ப போய் யூஸ் நம்ப யூ இப்ப உபயோப்படுத்துறது கா னா சா வுட அந்த பலய காலத்து எழுத் த்துக்கள்லாம் இன்னும் வித்தியசமா தேடி தேடி படிப்பே அதாவது நம்ம போடுற க வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு ஒரு நம்ப க இப்டி சுத்தி போடுறது ஒரே எழுத்த மாரி தான் இருக்கும் அந்த புத்தகலாம் பாத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு அதுதான் நம்பொ கோ ஒரு கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஊர்ல நெறைய கோயில் இருக்கு தஞ்சாவூர் கோயிலா இருக்கட்டும் பழைய கோயில்லா காஞ்சிபுரம் கோயிலா இருக்கட்டும் இதுமாரி கோயில்லாம் போனீங்க இந்த எழுத்துக்கள் தான் இருக்கும் நம்ப இப் இப்ப இருக்க எழுத்திருக்காது நம்ப அங்க போனா இது என்னன்னு தெரியாது ஆனா நான் இத படிசிட்டு இத படிச்சுட்டு நான் அங்க போய் அத பாக்கும் போது இதுக்கான அர்த்தம் தெரியுது
கண்டிப்பா கண்டிப்பா
அது அந்த கோயில்ல போய் அத பாக்கும் போது அது அன்ன அர்த்தம் தெரியலயே அப்டின் தேடி பாக்கும் போது எனக்கு ஒரு இந்த புத்தக கடச்சிது அப்பதான் நா இத பாத்துக்க அப்பதான் இத படிக்க ஆரம்பிச்ச அப்டி தான் இந்த புக்கு எனக்கு இந்த தமில் பலைய எழலுத்துக்கள் படிக்க ஆசப்பட்ட
ம் அது என்னமோ கரைட்டு தான் ஏனானே அவுங் அவங்க மன்னர் கால ல்லெல்லா எவ்ளோ நல்லா எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா
ஆமா
ஆ ரொம்ப அரிமையா இருக்கும் ஒவ்வொரு விஷியமு படிக்கும் போதும் செரி ஆர்வமா படிக்கும் போது நல்லா இருக்கும்
ஆமா ஏ ஏனா நம்ப நம்போ இப்ப நம்ம ஏனா சோ நம்மோ ஒரு எதோ நம்மோ எந்த ஒரு கோயிலோ ஏதுவு ஒன்னு கட்டம் போதோ இப்ப யாரு அந்த கட்ட கட்டறவங்கள பேரோ போடறதில்ல
ஆம்மா
கட்டி குடுக்குறவங்களோட பேரு இது போறதில்ல யாரு காசு குடுத்தாங்ளோ அவங்க பேரு மட்டு தா ஏ படுக்றோ ஆனா இதுவே அந்த காலத்ல யாரு கட்றாங்க அவுங்க பேர்லா இருக்கும் அதுதா நம்போ அந் இதுல தா நம்ம இன்னு கத்துக்கணு நெறையானு தோணு
நெறைய கத்துக்கணு ஆமா ஆனா எவ்ளவு ஒரு கலை நெய தோட ஒரு எப்டி ஒரு இருக்கமா அத வா எடுப்போது செரி இது பண்ணியிருப்பாங்களிங்ளா
ம் ஆமா அது நம்மோ வந்து கோ நம்போ வந்து கோ கோயில்ருக்க கருவறல்ல பாத்தாலே அந்த சாமிய நம்ம பாத்தும் போது ந நிஜமா ஒரா ஒரு ஒரு மனுஷாலு எப்டி இருப்பாங்களோ அதே மாறிதா அங்கருப்பாங் நம்ம ஒரு தெய்வமா பாக்குறோ நம்ம அத அந்தளவுக் க்கு நம்ம அந்த கா அந்த காலத்துல அந்த தெய்வத்த அந்தளவுக்கு
அப்போ சிலையா ஆமா வடுச்சிருக்காங்க ஆமா ஆமா ஆமா
எனக்கு அப்டிதா எனக்கு அந்த புத்தகோன்றது இருக் ஆ அதிகமான ஆர்வோ வந்த காரணமே எனக்கு அதா
ம்
தமிழ்ல தா எனக்கு ரொம்ப ஆர்வோ மத்த புத்தகோம் இன்னு சில புத்தகங்களா இருக்கு ஆங்கில புத்தகல்லா படிச்சீங்கன்னா ரொம்ப சூப்பராருக்கு நல்லாருக்குங்க ஆங்கில புத்தகல்லா இன்னு நல்லாருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
நீங்க நீங்க படிப்பீங்களா அதெல்லா
ஐ இல்லே இப்ப இப்ப படிக்கிறதில்லைங்க ஃபர்ஸ்ட்ல்லா படிச்சுட்டுருந்த ஆனா வந்து என்னன்னா தமிழ் கதைகள் தா நறைய படிப்போ இந்த ஆ ஒரு ஒரு ரொம்பே இதாருக்கு இல்லிங்ளா த்ரில்லிங்கா அந்த மாறி கதைங்களா நறைய படிச்சிருக்கோ
ஆமா அந்த கால ஆமா நாபோருக்கு அப்போ சொல்லிருக்காங்க வீட்ல அம்மாங்களா அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல நறைய கதைங்க புக் க்கு நறையருக்கு அது ஏதோ ஒரு பேர்லா நறையா சொல்லுவாங்க
ஆமா ராஜேஷேயா ஆ எழுதிய கதை க கதைகள் நறைய கதைகள் இருக்கு ஆனா வந்து என்னன்னா அந்த எ துப்பாக்கி முனையில் அப்டின்ற மாரி ஒரு சில கதைகள் அந்த மாரி ஒரு த்ரில்லிங்கா அந்த மாரி கதைங்களெல்லா அடுத்தது என்ன நடக்கு எப்பிடி இவ் எ கதைய கொண்டு போறாங்கன்றது ஒரு ஆர்வமாருக்கு கண்டிப் பா கண்டிப்பா ஏ அது வந்து எப்டினா ஒரு நாள் போறதே தெரியாது அந்த புக்க படிக்க ஆரமிச்சோனா மத்த வேலைகளெல்லா மறந்து போய்டு ஏ ஏனா அடுத்தது என்ன நடக்கு அடுத்தது என்ன நடக் குன்ற மாரியே இருக்கு அருமையாருக்கு
ஆமா ஏனா இது மாரி தீ ங்க நம்ம டி வில கதைகள பா அ டி வில பாக்குபோது கதைங்கள பாக் கும்போது நம்மளுக்கு இன்னு ஆர்வமாருக்கு இன்னு அது புக்கா படிக் கம் போது விட்டு விட்டு படிக்கும் போது நம்ம நீங்க சொல்ற மாரி அந்த காலத்துல்ல கதைங்களா வராது கரெ ங்களா நியூ வரக்கூடிய அந்த பேப்பர்ல தா வரு உங்குளுக்கு ஒரு நாள் விட் டு ஒரு நாள் அடுத்த நாள் வர வரைக்கி நம்ம அந்த வே அ காத்துருந்து பாக்கணு இப்ப நம்மளுக்கு நறைய வந்துருச்சு ஆனா இப்ப படிக்கும் போது புத்தகப் படிக்கும்போது ஆசையாருக்கு அடுத்த கடைசி ஒரு நூறு பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கும் போது மொதல் பேஜ் படிக்கும்போது கடைசி பேஜ் படிக்கலாமானு தோன்டுது அதுதா அந்த ஆமா அந்த சுவாரஸ்யோன்றது அந்த புக்ல குடுக்குது நம்ம ஒரு படத்துல பாக்கறதோட புக்கா படிக்கும் போது எங்கிட்ட நறைய புக்ருக்கு வி நம்போ கத புக்கு ஆங்கில புத்து அதெல்லாமன எப்பயாச்சு டைம் கெடைக்கும்போது படிப்பே
ம் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இது பு புக்கு படிக்கிற பழக்கோ வந்து நல்ல பழக்கோ இல்லைங்ளா நம்ம வேற எதையு சிந்திக்காத அதுல ஒரு ஒரு நா அதுல வந்து நம்முளுக்கு தமிழோடைய இதுவு செரி எ ஆங்கிலோ படிச்சாலு செரி அந்த மொழிய வந்து நல்லா உ உணர்ந்து கத்துக்க கூடிய ஒரு வாய்ப்பு அதுல இருக்கு இல்லீங்களா
ஆமா இன்னோன்னு என்னன்னா நம்முளுக்கு நம்மக்கு வந்து கத படிக்கும் போது அ நம்போ ஒரு நம்போ ஒடம்பு ரீதியா நம்போ ஒடம்பு அள வுக்கு நம்புளுக்கு இன்னு நல்லது அது நம்ப கண்ணா இருக்கட்டு பொம்ம நம்போ மொபைல் ஃபோன் பாக்கறோ அது நம்மக் கண்ணு நல்லதில்ல இதே நம்போ வந்து ஒரு புக்கா படிக்கும்போது கண்ணா சரி நம்ம எல்லாமே ப ப பாப்போ
கண்ணு வந்து மேலே கீழல்லா போகோ இல்லிங்களா அப்போ வந்து ஆமா அது ஒரு உடற்பயிற்சி மாரி ஆயிடோ உடற்பயிற்சி மாரி கண்ணுக்கு ஒரு பயிற்சி குடுக்குறோ நம்மோ அப்போ கண்ணுமு நம்புளுக் கு வந்து எழுத்துக்கள் நல்லா வந்து படிக்க அ ந்தளோடைய எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் அதெல்லாமே ஒரு இந்து நம்புளுக்கு அது இப்போ படிக்க படிக்க ரொம்போ இதாருக்கோ பழகோ
அதா எனக்கு ரொம்ப புத் புத்தகோன்றதே புடிக்க ஆரம்பச்சிச்சு இப்பதா கொஞ்சோ நாளா வந்து வேற மொழியில மொழிபெயர்த்த புத்தகோ பாக்க அது ஆங்கிலோ தமிழ் தாண்டி ஆங்கிலோ தமிழ் தாண்டி வேற புத்தகோ அதாவது வெளி புத்தகோனு சொல்லுவாங்க அந்த புத்தகத்த நா இப்பதா பாக்க ஆரம்பிச்சிருக்கே
செரி செரி செரிங்க
அது இன்னோ நல்லாருக்கோ படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ட்டு சொன்னாங்க மொழிபெயர்த் த்த இருக்கு அதனாலா அதெல்லா படிக்க ஆரம்பிச்சிருக் ஆமா அதெல்லா கொஞ்சோ படிக்க ஆரம்பிச்சிருக்கே நானு இப்போ
நல்லது நல்லது பரவாயில்ல உங்கள்ட்ட நறைய விஷ் யங்கள் கத்துக்கலா போல இருக்கு
நல்லது நல்லது அதுதே நம்ம தெரிஞ்ச நாலு பேரு கிட்ட சொன்னோனா அது அவுங்களுக்கோ ஒரு ஆர்வோ இருக்கோ
அது இல்ல எனக்கு நீங்க இப்ப இப்ப சொல்ல சொல்லவே ரொம்ப ஆர்வமா இருக்கு கு நீங்க இன்னு என்னென்ன புத்தகங்களா படிச்சிருக்கீங்க அத பத்தி நம்போ தொடந்து பேசணோனவே தோணுது
ம் நா அது நீங்க பா ஒரு ஒரு புத்தகோ நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நறிய படிக்க நம்புளுக்கு தோணாது ஓகே இது வந்து நம்புளுக்கு ஏதாச்சு ஒரு வேல வரோ எதோ ஒன்னு வேல வரோ நம்ம அத தொடந்து படிக்கும் போது தா நம்புளுக்கு அதோட ஆர்வோ த புரியு நம்புளுக்கு ஓகே நம்ம அடுத்து நம்ம அடுத்து இத படிக்கலா இதுக்கு அடுத் இது நல்லாக்குதே அப்ப இது மாரி கதைகள் படிக்கலாமானு நம்புளுக்கு தோணோ
ஆமா
ஆமா அதனால தா நா அத ரொம்போ புக் பு ஆமா ரொம்ப விரும்பி என்னன்னா வெளிய எங்கனாச்சோ போகும் போதோ நம்ப ஃபோன்ல மொபைல் ஃபோன்ல பாட்டு கேட்டுட்டு போகும் போது ஒரு இருக்கோ எனக்கோ அது விருப் போ இருக்கோ அது கூடவே ஏ பேக்ல ஒரு புத்தகோ எடுத்துட்டு போவ
ம் ம்
ஆமா ஏன்னா நம்போ ஏதாச்சு ஒரு நேரத்துல கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாச்சு ஒரு அ
செரி நமக்கான நேர முடிந்ததுன்னு நெனைக்கிறே
ஆமா இப்போ நா ஏதாச்சு ஒரு பஸ்ல போகு மோதோ ட்ரெயின்ல போகும் மோதோ எதாச்சு ஒரு நேர கெடைக்கு மோது அப்போ நா இது இந்த புக்க படிக்க ஆரம்பிப்ப அப்போ அந்த டைம்ல எனக்கு நேர போறத் தெரியாது பாட்டு கேட்கலா பாட்டு கேட்க தவித்து நம்ம இத படிக்கு போது ஒரு போற எடோ நல்ல ஒரு சுவரஸ்ஸும்ம அமையு அது நம்பளோட நம்பளோட அன்னைக்கி நாளே கொஞ்சோ மாத்தி விட்ரு
ஆமா உங்க நேர முடிஞ்சதுன்னு நெனைக்கிறா